ஹலோ சிஸ்டர் கேக்குதா
கேக்கு சொல்லுங்க
ஏ சிஸ்டர் கோவமா பேசுறீங்க
எ ஏக் சிஸ்டர் அச்
இல்ல கோவமா இருக்கு மாரி இருக்கு எனக்கு வாய்ஸ்சு
இல்ல இல்ல டவர் கெடைக்கலையா அதான் கேக்க வேர செய்யல நா ஹலோ ஹலோன்னு சொல்றேன் உங்களுக்கு கேக்கவே இல்ல
கேக்கவே இல்ல எனக்கு எப்புடி தெரியுமா கேட்டுச்சு கேக்குது சொல்லுங்க அப்பிடின்னு வேகமா கத்துர மைஸ்
அதா உங்களுக்கு டவர் கெடைக்கலல்ல நா நீங்க பேசுறது எனக்கு கேக்குது நா பேசுற உங்களுக்கு கேக்கல அதா
சேரி சேர் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருகே நீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் எல்லாரு நல்லா இருக்காங்களா வீட்ல
நீங்க கொஞ்ச கொஞ்ச வெளில வந்து பேசுங்க சிஸ்டர் டவரு கொஞ்ச எனக்கு உட்டு உட்டு கேக்குது பேக்ரவுண்ட்லா பேக்ரவுண்ட் எல்லா சவுண்ட் கேக்குது பேசுறது சரியா புரில எனக்கு அதுக்காக சொல்றே
ஓகே இப்ப கேக்குதா ஆ சாப் மத்தியான சாப்புட்டோம்
மதிய என்ன சாப்பாடு
பிஷ் கெழம்பு மீன் குழம்பு என்னது கௌச்சயா மீன் ப்ரை பவுச் சுங்க
பவுச் எடுத்து குடுங்க
ஆமா ஆ
நாளைக்கு வேற ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு
ஆமா ஸ்கூலுக்கு வா இப்ப பசங்கள ரெடி ஆக்கிட்டு எல்லா எடுத் ஆமா ஸ்கூலுக்கு போறாங்க அதுக்கப்புற வந்து எடுத்து வக்கெனுல்ல எல்லா மே நாளைக் போறதுக்கு
டூ டேஸ் லீவ் தா ஆனா பாத்தீங்னா
ஆமா இன்கேஸ் லீவு
அதுக்குள்ள எல்லாத்தையு எழுப்பிவுடனு போயிடுதே கரெக்ட்டுதா ஒரு மா சொ லீவ் வுட்டாங்க அது பத்தலயா
அதுக்கில்ல நமக்குதான காலைல எந்திச்சு சமை க்கெனு ரெடி
கரெக்ட்டுதான மறுப்டியு இந்த ரொ ட்டின் ஆரமிக்கிதுல கா
ஆ ஆ இப்டிங்குறதுக்குல்ல ஒன் வீக் முடுஞ்சுருது நாளைக்கு வந்து நாளைக்கு நாளைக்குதா யோசிக் கெனு
காலைல முடிவு பண்ணி டக்கு டக்குனு செஞ்சிருவீங்ளா?
ஆ இல்ல மத்தியான லன்ச்சு ஆ குடுத்துதா விடுவே சமச்சு குடுத்துடுவே ஆ லெவலோக்ளாக் என்ன காலைல மா ஆமா காலைலதா மார்க்கெட் போயிட்டு என்ன பண்றதுன் காலைல யோசுச்சு போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து சமைப்போ கெட்ட வாங்கி சமச்சு குடுத்து வுட்ருங்க அவுங்க பேயிட்டு வச்சு ட்டு அவுங்க வே இதுக்கு போயிருவாங்க வேலைக் போயிருவாங்க
டா
ஆமா
சேர் செரி செரி
மதியானொதா லன்ச்சு ரெண்டு பேத்துக்கு
சேரி சேரி சேரி
சன கெடையாது காலைலனா மொதல காலைல எந்துர்ச்சு அவசர அவசரமா நைட்டே எல்லா பிரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு என்ச்சு காலைல சமைக்க ரொம்ப இதா இருந்து ச்சு போனா வார் வந்து மத்தியானோ தான்
நீங்க
இப்ப நைட்டுக்கு தோசையா
நைட்டுக்கு தோச தா
மோஸ்ட்லி எல்லாரருட்டுமே தோசதா நைட்டு
அதுதானே சாப்படுறாங்க இட்லி சாப்ட மாட்றாங்களே
தோச பிரியர் ஆயிட்டாங்க எல்லாரு
ஆமா இட்லி சாப்பிடுங்கன்னா எங்க வீட்ல யாரு மெய்ட்லி புடிக்காது என்னய தவிர
இட்லியா இல்ல எனக் தோச தா எங்க வீட்லயு எல்லாத்துக்கு தோச தா சிஸ்டர் இட்லி மட்டு்தா புடிக்குமா இட்லி சாம்பாரா வச்சு அடச்சு சாப்ட்ருவீங்க
ஆ இட்லி தேங்கா சட்னி ஒயிட் சட்னி குடுத்தா நல்லாருக்கு
தேங்கா சட்னியா
ஆமா
செரி செரி
தோசயா எங்க வீட்ல உள்ள மூணு பேருமே தோசதா
ஆ என்ன சிஸ்டர்
அ இவுங்க வீட்ல எங்க வீட்ல மூணு பெர் தோசன்றனால நா ஒழ க்கு சேர்த்தே தோச ஊத்திப்பே நமக்கு எப்டி பேட் இட்லி சுட முடியு
ஆமா ஆமா ஆமா ஆமா எல்லாத்துக்கு ஒரே மாரி தோச ஊத்திரவேண்டிதா நா சொல்றே உங்க வீட்டுல இப்ப மதியானோ சாம்ப பார் தா ஸ்பெஷல் ஒண்ணு இல்ல இப்ப நைட்டுக்கு தோச இன்னைக்கு இந்நதரோ நான்வெஜ் ஒண்ணு இல்ல வீட்ல யாரு இல்ல
ஏஹ் உஹம்
கி தோச தோச தான் சிஸ்டர்
நீ சொல்லும்மா தோச இட்லி ஊத்துறதான் ஈஸி
ஸூலுக்கு அனுப்புற வெளிலாம் இல்ல எனக்கு சின்ன பையன் தான்
ஆஹ்ஹ
ரெண்டே முக்கால் வயசு ஆகுது அதனால இந்த வேலை எனக்கு இல்ல
ஆஹ்
அங்க மலையா சிஸ டர் மால
இப்ப சாப்பிட்டாச்
என்ன என்னெல்ல இனிமதா சாப்பிடணு.
இங்க மழை வந்து கொஞ்ச நேரத்து முன்னாடிப்பே
இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேஞ்சி ரெண்டுப்பேரும் சேம் பிளேஸ்தா இருப்போம். இங்கய பேஞ்சிச்சு வெயிலதா அந்த வெயில் அடிக்குது தாங்க மு தளவுக்கு இல்ல நீங்க அவுஸ் ஓய் தன வீட்டுலத்தான இருக்கீங்க? ஜாப் பொறிங்களா? என்ன சிஸ்டர்?
ஓகேக்கே.
கே கேக்குதா சிஸ்டர்? ஆ சேரி சேரி எனக்கு விட்டு விட்டு கேட்குது. டவர் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் நானு.
ஆமா.
இனிமேதா போய் சாப்புடணு பசிக்குதுதா.
ல்லா கேக்குது
ஆ நாப் பேசுறது உங்களுக்கு அப்பிடியே கேக்குது சிஸ்டர் நா பேசுறது உங்களுக்கு அப்பிடியே கேக்குது விட்டு விட்டு ஏனா எனக்கு ஃபுல் டவர்ருக்கு
சிஸ்டர் ஏதா